எ சொல்லுறா
என்னக்கா பண்றிங்க
நா சும்மாதா இருக்கே, நீங்க என்ன பண்றீங்க?
நானு சும்மாதாங்க இருக்கே, சாப்ட்டீங்ளா?
சாப்ட்டாச்சு நீங்கல்லா சாப்ட்டாச்சா
ம், சாப்டாச்சுக்கா வீட்ல எல்லா நல்ல
என்ன எல்லாருமே நல்லா க்காங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீ ட்ல
இன்னைக்கு சாம்பார் சோறுதா
சாம்பார் சாம்பார் சோறா
ஆமா
சாம்பார் ரைசா இல்ல சாம்பார் சாம்பார் சோறுனா சாம்பார்
அப்படியே ஆமா குக்கர்ல எல்லாத்தையும் போட்டு ஒ கை விசிலு
எப்டி வெப்பீங்க
அதாக்கா குக்கர்லதா வெப்போ ஆனா உங்களுக்கு எப்டின்னு சொல்றன் இப்ப பாருங்க
இல்ல நீங்க சொல்லுங்க அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந் தா நா சொல்றே
அத அப்ப நா தப்பா செய்வேன்னு நீங்க யோசிக்கிறீங்க
இல்ல எனக்கு தோணுது சாம்பார் சோறுன்னு சொல்லும் போதே கொஞ்ச டவுட் வந்துருச்சு
ஒண்ணுல்லக்கா எப்பயும் போல தாளிக்கிறோ சரிங்களா
ஆ
வெங்காய அது வேணுங்கறளவுக்கு வெங்காய தக்காளி அப்ற கடுகு அதெல்லா போட்டு தாளிச்சுக்கறோ ஃபஸ்ட்டு
ம்
தாளிச்சுட்டு அரிசியும் பருப் ப்பையு ஒன்னாவே போட்டு ஒரு ரெண்டு விசிலு உ உட்டர்றோ அவ்வளதா சாப்பாடு சாம்பார் ஊத்தி பெசஞ்சி அவ்வளதா சாம்பார் ஊத்தி பெசஞ்சி அதெல்லா கஷ்ட குக்கர்லயே வச்சமா எடுத்து போட்டமா சாப்ட்டமான்து
ரெண்டு விசில்லா உங்களுக்கு வெந்துருமா
ஆ போது அதே போது
ம் ஹூம் அ மொளகா மொளாகா சாம் ம்பார் தூள் போடுவீங்களா? மொளகா போடுவீங்களா?
அதா எப்பயு போல சாம்பார் ப்ராசஸ் செஞ்சிருனு அந்த பருப்பு போடாம ஆமா, ஆமா, கொழம்புக்கு வக்கிற மா ரி அந்த ஃப்சஸ்ட் அந்த ப்ராஸஸ் எல்லா செஞ்சிரணு இந்த கடுகு போட்டு தாளிக்கிறது கருவப்புல்ல அப்பறோ அங்க வெங்காய தக் காளி, மஞ்சத்தூளு உப்பு எல்லா போட்டுக்குணு அப்பறமா என்னா பண்ணு இந்த அரிசியு பருப்பையு ஒன்னா ஊற வெச்சிருப்போ. ஒரு அரமண்நேரத்துல இருந்து ஒரு மண்நேரத்துக்கு ஊற வெச்சுக்குனு அரிசிய பொறுத்து
ஆ
பருப்பு ஒன்ற மண்நேர ஒரு மண் நேர ஊறணு அரி சி எவ்ள நேர ஊறணுமோ அத பாத்து ஊற வெச்சுக்கணு
ஆ
த்தயு ஒரே நேரத்துல போட்டு அத தாள்ச்சு இதுல போட்டு ஒரு விசில் உட்டம்னா ஒரு ரெண்டு விசில் உட்டா போது சாப்பாடு சூப்பரா வந்துரு
அப்பன்னா நீங்க அதிகமா சா சாம்பார் சாப்பாடுதா செய்றிங்க வீட்ல
ஆமா ஆமா
ஏனா உங்ளுக்கு டைமிங் கம்மி நீங்க சொல்றத பாத்தா பத்து நிம்சத்துல சோறே ரெடி ஆய்
ஆமா ஆமா இந்த மாரி ஒலக த்துல வேகமா ஓடறதுதா நல்ல பழக்க
பரவாலங்க ச்ச இதெல்லா எனக்கு தெரியாது நாங்க சாம்பார் சாப்டுவோ பட் சாம்பார் பருப்பு அதிகமா சேத்த மாட்டமா அதனால அதிகமா சாப்ட மாட்டோ ரொம்ப ரேர் என்னைக்காவுது ஒரு நாளைக்கு சாப் பட்றதா
சாம்பார் சோறா
ஆமா சாம்பார் சோறுல்லா எங்க வீட்ல எப்டின்னா ஒரு அ தக்காளி சாப்பாடு செய்யற மாதிரி
ம் ம்
அப்ப சமையல்லா உங்களுக்கு நல்லா தெரியுமாட்ருக்கே
சமையலு தெரியாது ஏதோ அரகொறையா தெரியு
எனக்கு ஒரு நாலு டிப்ஸு சொல்லி குடுத்திங்கனா பரவால்ல இந்த பருப்பு சோறு மாதிரி
ம் கே இது இது வந்து நார்மலா செய்றது தான
இல்ல பருப்பு சோரு அதா இல்ல இந்த மாரி சிம்ப்ளா பத்து நிம்ஷத்துல ஆ பத்து நிம்சத்துல சாப்பாடு ரெடி இல்ல யாராவது ஒருத்தர் ஒரு அஞ்சி பேர் வந்தாங்கன்னா டக்குன் போட்டமா டக்குன்னு எல்லாத்தயு தாளிச்சுட்டமா எடுத் து கொட்னமா பத்து நிம்ஷத்துல சாப்பாடு ரெடி
ஆமா என்ன இ இது செய்யம் போது கொஞ்சோ தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத் ஐயோ ஊத்திக்கணு இப்ப ஒரு அரிசிக்கு ஊத்துற மாரி நார்மலா ஊத்தறதோட ஒரு அர கிளாஸ் இன்னு ஒரு கிளாஸ் அதிகமா ஊத்திகிட்டம்னா அந்த சாப்பாடு கொஞ்சோ இதாருக்கு சாப்பட்றக்கு கொளஞ்சு போனமார் நல்லாருக்கு ஆமா கெட்டியா ஆமா ஆமா இந்த கோயில்லாந் தருவாங்கல்ல பிரசாதோ அந்த மார்ருக்கு
ஆமா ஆமா ஆ ஓகே ஓகே அப்ப அதிகமா சாப்பா சாம்பாச சாப்பாடுதா நீங்க செய்வீங்களா அம்மா செய்வாங்களா
நானு ஜெய்வே எங்க அம்மாவு செய்வாங்க அப்டியே எங்க அம்மாட்ட இருந்து பாதிக் கத்துக் ட எங்க பாட்டிக்கிட்ட இருந்து பாதிக் கத் கிட்டே எங்க பாட்டி ஹோட்டல்ல செய்றாங்கல்ல
ஓ பாட்டி ஹோட்டல் வச்சிருக்காங்களா
இல்ல இல்ல
வேலைக்கு போனாங்களா
வச்சிருக்காங்க ஆ இருவத்தி அஞ்சு வருஷமா போயிருக்காங்க
அவங்க கிட்டதா நீங்க நறைய கத்துக்க முடியு ஏன்னா அவங்கல்லா நறைய சமைச்சிருப்பாங்க இல்லையா
இல்ல இல்ல நறயல்லா சமைக்க மாட்டாங்க அதே கொழம்புதா அதே ரச எப்டின்னா அதே இதுதா அத எப்டி வைக்கணுனு தெளிவா கத்துக்கணு அப்படியா சேரி சேரி
ஆ அவங்களா எனா இவ்ள வருஷ் மா சமைக்கிறாங்கன்னா அவங்களா வெரைட்டி நறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க
அப்படிலா இல்லக்கா அவங்களு மொளகாத்தூள் தா போ ட்ராங்க நம்மளு மொளகா தூள் தா போட்றோ அது
இரு நீங்க என்னாதா சமைச்சீங்கன்னாலு உங்க பாட்டியோட ருசிக்கு உங்ளோட சாப்பாடு வராதுன் நா சொல்லுவே
அது வந்து கைப்பக்குவ ஒவ்வொருத்தரு ஒரு இப்ப ஏ கைல நா உப்பு அள்ளுனேன்னா அர கிலோ அள்ளுவே
ஆ
இப்ப ஒங்க கைல அள்ளுனீங்கனா ஒரு கொஞ்சோ ஒரு எரநூறு கிராம் முந்நூறு கிராம் கொறையு
ஆ கண்டி இ இ ஏ கைல எரநூறு கிராம் இல்ல நாலா உப்பே போடாம சமப் பே
இல்ல அதுதா சொல்றே இப்ப நம்ப ஏ கை க்கு வந்ததுனா டக்குன்னு அள்ளம் போது நா டக்குன்னு அள்ளி போடுவே உங்க கைக்கு நீங்க கொஞ்சோ அ திகமா அள்ளி போடலா கம்மியா அள்ளிப் போடலா அந்த மாதிரிதா அதனாலதா டேஸ்ட் மாறு கொழம்பு இதலா
கண்டிப்பா கண்டிப்பா வ நெறையா கத்துக்கோங்க டிப்ஸ்ல்லா கத்துக்கிட்டு ஏகிட்ட சொல்லுங்க நானு ஒன்னு ஒன்னா அப்டியே ட்ரை பண்றே எனக்குல்லா சமைக்கவே தெரியாது
பெற
ஏதோ சுமாரா சுமாரா ஒன்னு ரெண்டு தெரியு அதுவு கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச எப்டி கத்துக்கிட்டே
சேரி ரசோ வப்பீங்களா நல்லா
ஆ ரசோ வப்பே ஆனா என்னோட ரசம் வந்து புளிக்காது எனக்கு புளிப்பு புடிக்காது அதனால புளிப்பு வைக்க மாட்டே சப்போஸ் யாருக்காவது வைக்கணுன்னா அப்பயு எனக்கு வைக்கிற மாதிரியே வச்சிருவே அப்பறந்தா நியா அய்யய்யோ புளிப்பு கம்மியா போட்டுருக்கமேன்ட்டு அப்பறோ கொஞ்சோ
அப்ப ஒண்ணு அப்பற ஒண்ணு அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல ரெண்டு தக்காளிய அப்டியே புழிஞ்சி விட்டா முடிஞ்சி போச்சு
ஆஹ் அது வந்து எனக்கு நே நேச்சுரலாவே ஆஹ் ஆஹ் கண்டிப்பா நேச்சுரலாவே புளிப்பு கையில வராது பட் எங்க அம்மலா ரசோ நல்லா வைப்பாங்க எங்கம்மா சமையல்ல நல்லா வீ செய்வாங்க எல்லாமே
உ உ
அவுங்கதா சொல்லுவாங்க கத்துக்கோ கத்துக்கோ ஆஹ் நா செய்யும்போது பக்கத்துல நின்னு பாரு எப்டி செய்யறே அப்டின்ட்டு எனக்கெலா அது வளையில
ஹாஸ்டல்ல இருக்கும்போது கத்துக்கிட்டது
பரவால்லையே ஓ பேச்சுலரா இருந்த ப்பையா
இல்ல இல்ல ஸ்கூல்ல ஸ்கூல்ல ஹாஸ்டல் இருக்போது நல்ல சோர் கெடைக்கல அப்பறோ வீட்டுக்கு வந்ததுக் அப்பறோ ம் நானே கத்துக்கலா அப்டின் கத்துகிட்டது
பரவால்ல உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகுல்ல இன்னக்கி பாக்க கூடாது நாளைக்கு எப்பவுமே இத மறக்க மாட்டிங்க ஒரு தனியாவே போனாலு இப்ப நீங்ளே சமச்சுக்குற அளவுக்கு தயாராயிட்டீங்கல்ல
ம்
அதனால உங்ளுக்கு ப்ரச்சன இல்ல
இன்னக்கி நைட்டு யாரு இருக்கா கவிதா அங்க
இன்னக்கு நைட்டு அம்மாதா
உஹூம்
என்னோட சமையல்லா வந்து இங்க நா கிட்டத்தட்ட சமச்சி இப்ப ஒரு மாசம் ஆகிறது
அப்ப எல்லா தப்பிச்சிக்கிட்டாங்க
ஆமா கண்டிப்பா ஒரு மாசத்துல தோச மட்டு சுட்டுட்டிருக்கே அப்பப்ப
அது சமையல் இல்ல
அது அதுப்பு சொல்னே அது அது சமையல் தா ஏன்னா அது சமையல் கட்டுக்குள்ள தா நடக்குது அதனால அது சமையல் தா அது ஆமா அது மட்டு எப்டி மாவு தூக்கி கல்ல போட்டா தோச வந்துராதே அதுவேகணு திருப்பணு எண்ண ஊத்துனு அதுலயு இத்தன ப்ராசஸ் இருக்கே ஆஹ் இது ஆஹ் இது மாவு நல்லா உப்பு போட்டு கலக்ணு இ இத்தன ப்ராசஸுங்கும்போது அப்ப தோசையும் ஒரு சமையல் தா
ஹ்ம் ஹாம் எப்டிங்க மாவரச்ச உடனே தோச சுட்லாமா
மாவ அரச்சோனே சுட்டீங்கனா தோச வராதே நீங்க என்னா பண்ணு வராது அது எப்டி சட்டி அஹ் புளிக்காம இருக்குமே மாவு எப்டி வரு உளுந்து அதிகமாப் போட்டெங்கனா வேணா து ஆஹ் மாவு ஆட்ன ஒன்னே சுட்டிங்கனா கூட தோச நல்லாருக்கு
ஒன்னு‌ பிரச்சன இல்ல மாவாட்றீங்ளா பழைய மாவு புளிச்சமாவ கொஞ்ச க அதுல ஊத் ட்றீங்ளா கைய வச்சு ஒரு அஞ்சு நிம்ஷ கிண்டுங்க
ஆஹ் அப்ப வரு இல்ல நா சொ சொல்றது வந்து புது மாவே அப்பதா ஆட்னீங்கனா தோச ஊத்துனிங்கனா கண்டிப்ப தோச ச வராது தோச நல்லாவு இருக்காது சாப்
ஆப்ப ஆப்போ சுட்டு போ வேண்டிதா தோச வர்லன
ஆப்ப ஆப்பம்லா எனக்கு சுடவே தெரியாது
ஆப்போ சுட தெரியாதா என்னக்கா சொல்ற
க்கு ஆப்ப சுட தெரியாதுப்பா தோச சு சுட தெரியு ஆனியன் இட்லி ஊத்தாப்பம் வேற என்ன இருக்கு ஆஹ் முட்ட தோச பிளைன்னு இதெல்லா சுட தெரியு
ஆப்ப சுட தெரியாது
ஆப்பம் ஆப் பம் ஆப்பம் சட்டியே எங்க வீட்ல கெடையாது அதனால எனக்கு ஆப்பம் சுடத் தெரியாது
உம் ஹிம் ஆப்ப நீ வடசட்டிலே சுட்லா ஒன்னு பிரச்சன இல்ல
சுடவே தெரியா ஆப்பமே மொதல்ல நா சாப்ட்டதில்ல
உம் ஹிம் அப்ப அம்மாட்ட கேளுங்க
எங்க வீட்ல ஆப்பம் சுட்ற அளவுக்குலா அவ்ங்களுக்கு டைம் இல்ல
தோ சுட்ருவ சுட்ற டைம் தா ஆகு அதுக்கு
எங்க அம்மா அதெல்லா சுட் ட்டு குடுத்ததில்ல நானு அவ்ங்ல அந்த அளவுக்கு கம்பர் பண்ண மாட்டே இது இவ்க செஞ்சு குடுக்கணும்லா கேக்க மாட்டே
சேரிக்கா
அதனால பிரச்சனைல்ல சேரி தம்பி ஆஹ ஆ சேரி தம்பி ஆ
ப